என்னங்க பண்றீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப் டாச்சுப்பா நீங்க
ஆ நாங்களு சாப்ட்டோங்க இந்த மதியத்துக்கு சமையல் ஆயிடுச்சுங்க
வரலாங்களா சாப்டோ
வாங்க
என்ன சமையலு
இது சாம்பார் தாங்க வச்சே சாம்பரு அப்றோ கேரட்டு ஆ பொறியல் செஞ்சங்க முட்ட வேக வச்சிருக் அ இன்னக்கி வெஜிடேரியன் தாங்க ச செஞ்ச நேத்துதா நான்வெஜ் சாப்ட்டோ
சேர் சேரி எனக்கு ஆசையா இருக்குப்பா சாப்டணுனு ஆனா இங்க வந்து சாமி அது இதுன்ட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங் செஞ்சே மூணு ரெண்டு மு மூணு வாரொ கம்ப்ளீட் ஆயிருச்சுப்பா
ஓ அப்டிங்களா சேரி சேரி அததா நம்மளுக்கு கொஞ் சாப் சாப்டாம இருந்தாலே ஆ சைவ சாப்பாடே சாப்ட்டுந்தா அ சைவொ சாப் புன்னோன் தோணு அசைவ சாப்ட்டுந்தா சைவொ அப்டியே மாறி மாறி நம்மளுக்கு தோணிற்
தோணு அது ரெண்டு கொஞ்சந்தா சாப்டுவ ஆனா வந்து சும்மானா அந்த கிரேவினா சாப்டணு அது ஒரு மாறி காரசாரமா சாப்புன் ஆசையா இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா போயிருச்சா ஐயோ இன்னைக் வெள்ளிக்கிழம போய் எடுக் எடுப்பாங்ளான் திட்டிட்டே கடப்பாப்புடி
உம் உம். ஆமாமாங்க சில எடங். துல்ல வீட்டுல அப்பிடிதா இருக்கு.
ம்
ஆனா வந்து இந்த இப்பொல்லா யாரு பெருசா இதுப் பண்றதுங்களா தோணுச்சுன்னா வீட்ல சமைக் இருக்காம வெளிய போய் அ ஏதோ ஒரு பிரியாணியோ எதையோ வந்து சாப்ட்டுறாங்களா அ வெளியே சாப்ட்டு வெளியவே நம்ம முடிச்சு சுற்றாம இருக்கு வீட்டுக்குள்ள கொண்டு வராம சில பேரு ரொம்ப சுத்தம் பாக் பாக்கறன்டு நம்மெளுக்கு டார்ச்சர் பண்ற மாரி இருக்கு சில பேரு இப்ப நம்ம ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க நம்ம வந்து சா சாமி கும்புடுறோன்னு சொல்லிட்டு சில பேரு ரொம்ப டார்ச்
இதா காலேல்லயே பாப்பா உம் காலேல்லயே பாப்பா குளிச்சிருச்சு நா குளிச் தம்பி குழுச்சிட்டா. அவுருங் குழுச்சுடாப்படி குழுச்சுட் இது அளக்கு போட்டு பூவ் வெச்சிட்டு சாமி கும்புட்டு உட்காந்துருக்கோ.
உம் சேரிங்க. நீங்க எத்தன மணிக்கு எழுந்து பூஜ வேல ஆரம்பிச்சீங்க.
அன்ஜே முக்காளுக்குதா இன்னிக்கு லேடா தா எந்துருச்சே சாப்பாடு ரஸ் சட்னி அரைச்சிட்டு அ அப்புறோ வந்து இது கொத்தவரங்கா பொரியல் பண்ணே
உம்
அப்புறே இன்னிக்கி அவரே தா சொன்னாரு சிக் க்கன் வாங்கிட்டு வரே அப்டின்னாரு அப்புறமேட்டுக்கு மறுபிடி என்ன கிழமென்னு கேட்டோன்னே வேணான்டாறு
ஓ அவர் கெழம்மையே மறந்து டிச்சு போல
இல்ல அவருக்கு கெழமையே மறந்துருச்சு போல
கெளம்பினொனே வேணானாச்சு ஐயோ வெள்ளிக்கெழம வேணா அத அவுங்கெ அம்மா வேற கூப்டு நீ இன்னைக்கி அவுங்க பெரியப்பாவுக்கு சாமி கும்புட்ற நாள்டா அது அவரு இவரு பொறந்தே முப்பது வயசு ஆயிருச்சு முப்பத்தி நாலு வயசு அவுங்க அண்ணனுக்கு இன்னு மூணு வயசு அதிகோ அவுங்க அண்ணன்னோட அப்பாவுக்கு இறந்ததுக்கு இன்னைக்கு குடிச்சிட்டு சாமி கும்பிடனு சொல்லிட்டாங்களா முடிஞ்சு அங்க சோழி முடிஞ்சு
சேரி
அதே மாரி வந்து சாமி கும்புட்டு குளிச்சுட்டு காக்காய் க்கு வச்சுட்டு சாப்புட்டுதா சாமி கும்புட்டோ
ஓ அப்டிங்களா செரி செரிங்க ஓ ஸ்கூலுக்குல்லா போயிட்டு வன்ட்டாங்களா பசங்கலா
ங்குறா பாப்பாவும் தூங்குது எல்லா குளிப்பாட்டுனா தூங்கிடுச்சு
உம்
தம்பிக்கு பதினொன்னாந் தேதி ஸ்கூலு
ஓ அப்டிங்ளா
ம் ஆமாப்பா
அங்க ஸ்கூலுக்கு போனாதா நம்ம கொஞ்சோ வீட்டு வேலலா செய்றதுக்கு ஈஸியா இருக்குங்க
ஏன்னா நா நேரமே செஞ்சறனால ம் எனக்கு அவ்ளோ தெரிவிச்சுக்கல உங்களுக்குதா மனது தட்டும் ஐயோ செய்யணுமே அப்டின்னு ஆஹ் ஏ கோச்சுக்காதிங்க இன்னு இல்ல ஒரு சில டைம்ல தோணு ஐயோ இதுக்கு மேல போய் சமைக்கோணுமா அப்டின்னு
ஆமா ஆமா அப்டிதாங்க இருக்கு எல்லாமே இப்போ ஹ நீங்க என்னன்னங்க வெறு கோழி மட்டாதா வளக்குறீங்களா வேற எத எதனா வளக்குறீங்ளா
வேற இந்த கோழி வளத்தனும் போது இந்த கோழி பன்ற பாடு இருக்குதே பூ வச்சா பூவ கொத்தி சாப்டுறது ரோஸ் பூவுட மாட்டிகுது மல்லி பூவுட மாட்டேகிது ம்
ஆ செரிங்கா ஆடு எதனா வளர்க்குறீங்களா ஆடு மாடு
ஆடு மாடெல்லா இல்லப்பா கோழி மட்டுந்தா
ஆடு மாடுங்க அ ந்த மேல வளர்க்குற மாரி இருக்குளங்க ஆமாம்மாங்க எங்க மாம் எங்க ஊர் பக்கமு நெறைய பேர் பாத்தீங் ஆனா இந்த மாடெல்லா ஓட்டிட்டு போவாங்க அஹ் ம் என்னன்னா அதனால கொஞ்சோ இந்த மாட்டுப் பால்லா நம்மளுக்கு வந்து சுலபமா கெடச்சுரு ஆனா வந்து பாத்தீங்ன்னா கொஞ்சொ கிராமம்புறம் இல்லாத ஏ அஹ் நகரங்கள்ல பாத்தீங்ன்னா கொஞ்சம் மாட்டுப்பால்லா கெடைக்கவே செரமமாரிக்கு வெலயும் அதி திகமா இருக்குங்க
ம் கண்டிப்பா உதவ் உண்மைங்பா
ம் உங்களுக்கு எந்நேரமே கெடைக்குங்க
ம் ஆமம்ப்பா உந்து காலேல வந்து ஒரு ஏழ்ரக்குள்ள வாங்கிருணு சாய்ந்தர வந்து ஒரு எட்டு மணிக்குல வாங்கிரனு அதாவது அஞ்சரையில் இருந்து எட்டு மணிக்குள்ள
ம் செரி செரிங்க ஆஹ் எல்லாரு போயி நேர்லே வாங்குணுமா இல்ல வீட்டுக்
இல்ல நேர்லதா போய் வாங்கணு சொசைட்டின் காமன் சொசைட்டி ஒன்னு ருக் கு அங்க கொஞ்ச ஒரு ஒரு ஒரு கா சும்மா ஒரு பத்து நிம்ஷ்ல அஞ்சு நிம்ஷ்த்ல தேர்லா அங்கதா போய் வாங்க முடியு
ஓ அப்பிட் டிங்களா
ஆ காமனான ஒரு ப்ளேஸ்ல கொண்டே போய் ஒ காஸ் குடுத்து வாங்குனு ம் யாருக்குபா நா வந்து இந்த காலேல இன்னிக் இ முசோவி இது தெனோந் தெனோ ஒன்னொன்னு செய்வன் பப் பயிறு வகைகலியு ஒன்னொன்னு செய்வ சாப்பாடு சாப் ப்பாடு விஷயத்துல கேழ்வரகு தோச சப் பாத்தி இந்த் மாரி வேற வேற வெரைட்டிதா செஞ்சிக் குடுப்பேன் சாப்டுவாங்க ஆ செய்வம்ப்பா
ம் எப்டி செய்வீங்க களியெலும்
களி வந்து அம்மா இல்ல அத அம்மாதா செய் வாங்க அதனால அத அவங்கள்க்குதா
ஓ அப்டிங் நவே கெதுனா ஹெல்தியா இருக்குற ரெசிப் ப்டி எதனா சொல்றீங்களா
ஆ அட தா செய்வே அந்த கேழ்வரகு அட ராகில அந்த வெறும் ப்லேயின்னாதா செய்வே வெ சின்ன பெரிய வெங்காயம் போட்டு செஞ்சா கொஞ்ச நல்லா இருக்கும் முருங்கீரய விட சும்மா ப்லேயினா போட்டு செஞ்சு பாருங்க
உம் நீ முருங்கீர போட்டுக்னீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சோ சத்து இருக்குல ஆ,. அதனால நா எப்போமே கொஞ்சோ வெங்காயோ உ டேஸ்டும் நல்லாதாங்க இருக்கு கஷ்ட த.. க கசப்பலா இருக்காதுங்க டேஸ்டு நல்லாதாங்க இருக்கு
இல்ல செஞ்சிருக்க நானு ச நல்லாதா இருக்கு அப்ரோ பாப்பாலா சாப்ட மா
அது கொழந் கொழந்தைங்க எது செஞ்சாலு சாப்டாதுஅ நம்ம என்ன பண்ண முடியு அவங்ளுக்கு மட்டு கீர போடாம செஞ்சே ஆனா இந்த மாரி ஏனா கீர குடுத்தாதா உண்டு இல்லன்னா அதயுமே சாப்டாதுங்க நம் மேதா முருவெலா நல்லா வந்து சு.. சூடு பண்ணி ஊட்டி விட்டாத
உண்மதாப்பா நா இ.. ரெண்டு பேத்துக் ஊட்டியெல்லா வுட மாட்ட சாப்பாடு அவுங்ளே போட்டச்சு அவுங்களே சாப்ட்டுக்குவாங்க
பரவாலங்க அதான் நல்ல பலக்கம் ஆரம் எந்த வயசுல இந்து எந்த வயசுல இருந்து கொழந்தைங்கள அவுங்களே சாப்ட பலகு பலகு
நா எனக்கு தெரிஞ்ச வரைக்கு இப்போ இந்த நாலு பாப்பாக்கு ஒன்ற வயசு தாயிடுச்சு ஆ.. ஒரு ஒன் ஒரு வயசு ரெண்டு மாச தா ஊட்டுனே அதுக்கப்ரோ தட்ல போட்டு வச்சு அதுவா சாப்ட்டுக்குது ஊட்டி வுட்டா புடிக்க மாட்டிக்குது இந்த பா பாவுக்கு செரி தம்பிக்கு செரி ஆளுக்கு ஒரு ஒரு ப்ளேட் அவங்கவங்க ப்ளேட்ல போட்டுவச்ச அவங்கவங்க சாப்ட்டுக்குவாங்க
நம்ளுக்கு ஒரு வேல மி சும்மா ஊட்றன்ட்டு இந்த இப்பெல்லா வந்து பாதீங்கன்னா இந்த மொபைல் போன எடுத்து
அதால போன எல்லா எதுமே குடுக்க மாட்ட
டி ஊட்டத்துக்குள்ளா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா
நீங்க போன காட்டிடுதா ஊட்டு
இல்லங்க நா வந்து பாத் பாதீங்கன்னா இங்க வெளியே வந்து கூட்டினு போயி உம் சைக்கிள் ஓட்டிட்டே இருப்பா நம்ம ஊட்னு ஆனா என்னென்னா சில டைம் என்னால ரொம்ப வேல எல்லாம் முடி ச்சுட்டு வந்தனா ரொம்ப டயடாருக்கு எப்படா போய் உக்காரலான்னு இருக்கு அன்னி அன்னியாத்துக்கு வந்து சைக்கிள்ள வந்து அஹ் பின்னாடியே வான்ட்டு பில்டிங்கே ரவுண்டு அடிப்பான் என்னால முடி முடியாது ஒரு ரெண்ரவுன் ஒ ஒரு வாய்தா வாங்கிருப்பா ஆனா நம்மள மூண் ரவுண்ட் நாலு ரவுண்ட் சுத்த விடுவானா
ஒருவேல சாப்பாட்க்கு நம்மள பின்னாடியே
அதனால சில டைம் வந்து து வா வா வா அங்க போய் வாங்குறேன்னுவா ஆனா வாங்கவே மாட்டா எனக்குமே எங் வீட் க்காரு செரி அதுக்கு என்ன பண்ணுது இல்லன்னா மட்டும் போன பக்காதா இருக்குதுங்க அப்டின்ட்டு எதையோ ஒண்ணு ஊட்டி விடுன்னு சொல்லிட் வாங்களா சேரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் எனக்கு ஒடம்பு நல்லா இருந்துச்சுன்னா எவ்ளோ நேரம் வேணா ஓடுவேங்க ஆனா எல்லா வேலயும் செஞ்சுட்டு நம்மளுக்குமே எப்படா உக்காருவோன்னு இருக்கு நல்லா இருந்துச்சுன்னா நம் பொதுவாவே குடுக்க மாட்டங்க நானே ஊட்டி வுட்டுருவ வெளிய போயி எதையாவது குடுப்ப நீ யா சாப்பிடுன்டு என்னென்னா எல்லாத்தையும் நுளப்பி கீழ கொட்டி அத நம்ம தொடச்சு நம்மளுக்கு பத்து வேல வைக்குங்க இதுங்க தின்ன சொன்னா அது ஒரு ரோதன அதனாலயே நான் வந்து சேரி நம்மளே இது பண்ணிடலாம் அப்டின்டு ஒரு சில விஷயங்கள் அவனே சாப்டுப்பா கொஞ்சம் இந்த கொ கொட்ற மாரி ரொம்போ நம்மளுக்கு இதுவா இருக்கும்ள கிளீன் பண்ண அந்த மாரில்லா நானே ஊட்டி விட்டுருவ இப்ப கொஞ்சம் வந்து ஒடம்பு ச தெரியாம இருந்தனா கொஞ்சம் ஒல்லி ஆயிட்டா ஆனால கொஞ்சம் சத்தான உணவு எல்லாம் குடுத்து திரும்பியும் அவன் வெயிட்டு வந்து வர வைக்கணும்ங்க அப்பதா நம்ம கொஞ்சம் இதுவா இருக்கும் இல்ல பாக்குறவங்களா என்ன இது கெழந்தை ஒல்லியாவே இருக்கான் இதையே சொல்லி நம்மள டார்சர் பண்ணுவாங்க அதுக்கு மட்டும் இல்ல அவனுக்கும் தெம்பு வேணு அதுக்கொசரம் நம்ம ஊட்டிதா ஆகணும் நம்ம என்னதா
வரவுங்களா இப்டிதா சொல்றது
இப்ப சாப்பாடு வந்து ஊட்டி விடு ஆ ஊட்டி பழக்கிட்டு
இவன் ஊட்டு ஊட்டுன்னே சொல்லுவாங்க எனக்கு தெரியு அவனுக் கெப்ப பசிக்கு பசிக் காதுன் டு ஒரு வாட்டி அப்பதா அப்டிதா ஒருத்தவங்க சொல்லிட்டே இருந் நாங்களா வீட்டுக்கு வந்தாங்க நான் என்ன பண்ணே நாங்க இதுதா சோறு சூப்பு இது இந்த கறி எல்லா குடுத்துட்டு நீங்களே ஊட்டுங்க பாக்கலானா அவன் ஒருவாய் வாங்கிட்டு வாங்க வாங்க வாங்கன்ட்டு சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டான் அந்த மூளைக்கி அவுங்களால உக்காந்துட்டே நா ஓ டி ஓடி ஊட்டுவா என்ன என்னாலே ஓட்ட முடியாதா இவுங்க உக்காந்த இடத்துலே வந்து அவ வந்து வாங்கினு போனுமா எப்
நீ குடுத்துருவி நீங்க குடுத் ருவீங்க அதனால ஓட்டி பாருங்க அப்படின்னு சொல்லி
அப்பிடின்னு குடுத்துட்டே அதுக்குதான் பின்னாடி எங்க வீட்டுக்காரு சிரிச்சுன்னு இருந்தாரு சரியான ஆள் தான் நீ அவங்க உன்னை இது பண்ணவே குடுத்துட்டியா நீ இப்பிடி தான் பண்ணனும் அப்பிடின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி சிரிச்சுனு இருந்தோம் நாங்க ரெண்டு
உண்மதான் பட்டு பாத்தா தான தெரியும் நம்மளோடைய கஷ்டமும்
எதையாவது சொல்லிடுறாங்க நம்ம தனியா கொழந்தய வளர்க்கும் போது செரி செரி நீங்க உங்ககிட்ட பேசுனதுக்கு ரொம்ப நன்
ஆஹ் நன்றிங்க நன்றிங்க ஆஹ் சரிங்க ஆஹ் சரி